ஹலோ தோழி வணக்கம் காலை வணக்கம் எப்டிருக்கீங்க
நல்லாருக்கோ இன்னிக்கு எத பத்தி பேச போறோ இன்னிக்கு என்ன தலைப்பு
இன்னக்கி தலைப்பு வே அன்றாட வேலய பத்தி பேசுலானு க நீங்க எதாது வச்சிருக்கீங்ளா யோசிச்சு ஆ ஆ என்ன பண்ணீங்க கால்ல சாப்டீங்ளா மதியம் என்ன சாப்பாடு
அன்றாட என்னன்னு பாத்தீங்கன்னா
ம் ஆ சொல்லுங்க
தின்னா நம்ம கால எந்திரிச் இதுல இருந்து அந்த இரவு தூங்குவரைக்கு வேலை வந்து வந்து ஒரு என்ன சொல்றது ஆமா இடைவிடாம நம்மளுக்கு வேலைகள் இருக்கறனால தோழி உங்க பக்கத்துல ச சத்தம் இரைச்சல் சத்தம் கேக்குது கொஞ்சோ இதெல்லா பாத்துக்கோங்க ஆமா
ஒரு ஒரு நிமிஷம் ஆமா ஆமா கேக்குதுதா ஒரு நிமிஷம் தோழி இங்கே கொஞ்சோ பக் கத்துல வேலை செய்ய திடீர்னு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அது மரம் அறுக்குறாங்க பட் அதா எதிர்பாக்காம அந்த சத்தம் வந்துடுச்சு நா இல்லனா கால கட் பண்ணலாமா பேசலாமா
இல்ல இல்ல நீங்க பேசுங்க பேசுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பேசுங்க
ம் ம் ம் நா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அதனால ஆமா ஆமா சொல்லுங்க
அதா காலையில நம்ம எந்திரிச்சி செய்யிற வேலைகள்
இரைச்சல் அதிகமா இருக்கா ம்
காலையில எழுந்திரிச்சி இரவு வரைக்கு நம்ம அந்த செய்யிற வேலைகள் வந்து அவ்ளோ ஒரு அதாது இடைவிடாம இருக்கு அதுவு அதே சமயத்துல வந்து அ வயசானவங்க தனியா சின்ன பிள்ளைங்க தனியா பெரியவங்க தனியா இருந்தா ஒவ்வொரு தற்கும் தனித்தனியாக செய்ய வேண்டியதாயிருக்கு
கவனிக்க ஆமா ஆமா அது ரா
ஆமா ஒரு சில ஒரு
நீங்க கூட்டு குடும்பமா இல்ல தனியா இருக்கீங்களா கூட்டு குடும்பமா இருக்கீங்களா இல்ல தனியா மாமனார் மாமியார் உங்க வீட்டுக்காரரு பசங்களோட இருக்கீங்களா ம்
தனியாதா இருக்கோ தனியா இருந்தா ச அப்பா அம்மா கூட அந்த மாரி ஆமா அதனால அவுங்களும் கொஞ்சோ வயசானவங்க அதனால அவுங்களுக்கு அந்த மாரி பாத்து இது பண்ணணு கொழந்தைங்க இருந்தா கொழந்தைங்களுக்கு வந்து கார இல்லாம குடுக்கணு
ஆமா அதுதா ரொம்ப பெரிய விஷயமே நம்ம ஒரு குழம்பு நம்ம பசங்களுக்காக செய்யணும்னு யோசிப்போ அது பெரியவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு சப்புன்னு இருக்கு இருக்கு சல்லுன்னு இருக்கு காரோ இல்ல உப்பு இல்லன்னு எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்ச கொஞ்சோ பிபி இருக்கு அதனால அவர் உப்பு கம்மியா போட சொல்லுவாரு எங்க மாமியாருக்கு உப்பு போட்டு கார போட்டாதா பிடிக்கு எ பசங்களுக்கு கார கம்மிய இருந்தா தா பிடிக்கு எனக்கு என்ன செய்யறது ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு கொழம்பு செஞ்சா தெரியாது தெனமு ஒரு ஒரு வாத்தி ஒத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி செய்யணு யோசிக்கு போது என்ன செய்யறதுன்னே தெரியாது நம்மளுக்கு சாம்பாரு எ பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது அதுனால யோசிச்சு சாப் சாபோடு செய்றதே எனக்கு ஒரு பெரிய என்ன வைக்கிறதுன்றத யோசிச்சு நைட் நைட்லா யோசிச்சிட்டு இருப்பே ந அடுத்த நாள் என்ன செய்யலா இவங்களுக்கு என்ன செய்யலா அவங்களுக்கு என்ன அது மாதிரியே நம்ளோட வாழ்க்கையே ஒரு சாப் சாப்பாடு செய்றது வீட்டு வேலை செய்யறதுன்னு அத நோக்கியே போற மாரி இருக்கு என்னடா இப்டி போது அப்டின்ற மாரி இருக்கு அதனால இப்ப கொஞ்சோ நானு அதாவது வேலைக்கு முயற்சி பண்ணலாம அரசாங்க வேலைக்குலா அப்டின்னு இப்போ ஒரு தோ தோ தோணி இருக்கு அதுக்கான முயற்சி கொஞ்சோ கொஞ்சோ எடுத்திருக்கே ஆனா இப்போ அது ஃபுல்லா பண்ணல எதுவு ஏனா எனக்கு எதுவுமே வீட்லயே வேல செஞ்சுட்டு இருக்கிறதுனால என்னடா நம்ம படிச்சிட்டு இப்டியே இருக்கோ நம்மளோட வேல செய்யறதுக்கு ஒரு நம்மளுக்கு அந்த மரியாதையு கெடைக்க மாட்டுது நம்ம இந்த இவ்ளோ வேல செய்றோ இது வீட்டு இப்ப வந்து ஒரு வேலையாவே நெனைக்க மாட்டறாங்க இது ஒரு வேலையா நாங்கல்லா செஞ்சு தான வந்தோ இத விட அதிகமா செஞ்சோ இது இப்ப ஒரு வேலயே கெடையாதுன்ற மாதிரி பேசுறாங்களா மனசுக்கு சங்கடமா இருக்கு அப் இப்போ ஒரு காசு ஒரு மாத வருமானம்ன்ற மாரி வர வேலையா இருந்தா நம்மள மதிப்பாங்கல்ல அப்பதா எனக்கு தோணுச் சரி சரி நம்ம ஒரு சம்பாரிக்கணு இந்த வேல ஒரு வேலையாவே யாரு மதிக்கிறது கெடையாது நம்ம அதுக்குதா இனிமே போணு அது நம்மளுக்கு நல்லது நம்மளோட பசங்களோட எதிர்காலத்துக்கு நம்ம கொஞ்ச எதா சேத்து சேத்து வைக்கலானு எனக்கு இப்பதா தோணி இருக்கு நா அத கொஞ்ச நோக்கி போறே அ வீட்டு வேலையு கொஞ்சோ இப்பல்லா கம்மி பண்ணிட்டே ம் அது செய்யறத பொறுமையா செய்வோ அது என்னைக் செஞ்சாலு செஞ்சுட்டு தா இருக்கணுனு மத்த வேலைய கொஞ்சோ நோக்கி போயிட்டு இருக்கே நீங்க எப்டி தோழி
அதேதா அ பக் பாத்தீங்கன்னா அ அதாவது கொற சொல்றதுக்குன்னு வந்து அ என்ன சொல்றது ஏதாது சொல்லிட்டே தா இருப்பாங்க அ என்ன அதாது என்ன என்னத்த பெரிய வேல செஞ்சுட்ட நாங்களா செய்யாதது எதுன பெரிய வேல இதெல்லா ஒரு வேலையா அதாது வீட்டு வேலைங்க வந்து இதல்லா ஒரு வேலைய க்கு ஒரு மாரி நக்
கேக்குற அளவுக்கு ஆமா ஆமா அதெல்லா ஒரு வேலையாவே இல்லன்னு நெனைச்சக்றாங்க ஆமா அத மடிச்சு வைக்றத கூட டக்குன்னு எடுத்து களைச்சிருவாங்க பாத் பாத்தீங்களா அவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ப அவ்ள துணிய துவச்சு மடிச்சு மடிச்சு வச்சிருப்போ அத ஒரு நிமிஷத்துல கலச்சிட கேட் ஒழுங்கா எடுக்க கூட முடியாதா இது ஒரு வேலையா இத நீ செய்ய முடியாத உன்னால நா அப்டின்னு வாங்க எனக்கு அதெல்லா நெனைக்கு போது கஷ்டமா இருக்கு என்னடா இது இப்டி ல்லா பண்றாங்க்ளே அப்டின்னு நீங்ளு அது மாரி சிலங் விஷயங்கள்லா பேஸ் பண்ணிருக்கீங்ளா எனக்கு இங்க நறைய இருக் இது நா கொஞ்ச கிராமோப்புறத்துல்ல இருக்க எங்க சைடுல எங்க மாமியருக்கெல்லா ஒரு அஞ்சி ஆறு பசங்க அவங்க நறைய வேல கூலி வேல எல்லா செஞ்ஜிப் பசங்களையு பாத்துட்டு வளத்துட்டேன்றதுனால அவங்ளுக்கு நம்ம செய்யற வேலல்லா ஒரு வேலையாவே தெரியாது எப் எப்பயுமே என்ன வந்து கீழ்படுத்தியே பேசுவாங்க எதையாது குற சொல்லிக்கிட்டே தா இருப்பாங்க எது செஞ்சாலு அதுல ஒரு குறை சொல்லுவாங்க அவங்க பையன அவங்க ஒரேப் பையன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க அவரு எந்த வேலையுமே செய்ய மாட்டாரு வேலைக்கு போற வேலய தவிர ஒரு சாப்ட்ட தட்ட கூட கழுவ மாட்டாரு அத கூட அவங்க வந்து செய்யக்கூடாதுன்ற மா தா சொல்ல குடு த்து வளத்துருக்காங்க நம்ம அதெல்லா இப்ப சொல்ல போனா அது இன்னமோ இத கூட ஒன்னால செய்ய முடியாதா வீட்லதான இருக்க எங்க அம்மாலா செஞ்சாங்ளே அப்டின்ற மாதிரி இது பண்ணி பேசுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ளுக்கு உம் உம்
சனி ஞாயிறோ அவ்ங்களுக்கு விடுமுற இருக்கு நம்ளுக்கு அந்த சனி ஞாயிறு கூட விடுமுற கெடையாதே
கைய நம்ப செய்ரோனா அத யாரு யோசி க்கவே மாற்றாங்க நம்ம செய்யற வேல சேரி நம்ம செய்யட்டோ அவங்க நம்மள வீட் டில இருக்கு நம்ம செய்யறோ ஆனா அது கொஞ்ச நம்ளுக்கான மரியாதைய குடுத்து இவ கஷ்டபடுராங்கடான் நம்ளுக்கு ஆறு அதெல்லா நல்லதா நல்ல பேசிட்டு நம்ளுக்கவே ஏதோ ஒரு சின்ன விஷய செஞ்சா கூட அது கொஞ்ச ஆறுதலா இருக்கு அது செய்யறது கூட கஷ்டப்படுறாங்க ஆனா ந எல்லாரையு சொல்ல மாட்ட கொஞ்ச நிறைய ஆண்கள் புரிஞ்சுக்கிறாங்க இப்பெல்லா பாதி முக்கவாசிப் பேரு புரிஞ்சிக்கிட்டு எங்க போனாலு இப் குழந்தைய அவங்க தூக்கிக்கிட்டு அ நறைய பண்றாங்க கொஞ்ச பேர் இன்னு அதே மாதிரி இருக்காங்க பழங்காலத்து ஆளுங்கள் மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க இன்னு அத வ பொம்பளைங்கன்னா இப்டிதா இருக்கணு இதெல்லா செய்யணு அவங்கதா பாத்துக்குணு அப்டின்னு தோழி தோழி இருக்கீங்ளா
ஆ இருக்க சொல்லுங்க
ஆ சொல்லுங்க தோழி யதாஸ்
அதா அந்த மாதிரி வந்து நம்ம வந் து ஆவ் இழிவுபடுத்துறது அதாவது இப்பல்லா ஆனா எல்லாரு இல்ல ஆவ் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க விடுமுறை நாட்கள்ல கூட
ரெண்டாயிரம் ஜென்ரேஷன் கொஞ்சோ மாறிதா இருக்காங்க பொண்ணுங்களுக்கு ஈக்குவலான மரியாத குடுக்குறாங்க அவங்கள விட அவங்கத் அதிகமா வேல செய்யறாங்க வீட்ல அப்டியு இருக்காங்க இப்படியு இருக்காங்க
ஆமா
உம் அப்ரோ தோழி மதியோ என்ன உணவு செஞ்சிட்டீங்ளா செய்யணுமா
இனிமோ செஞ்சிட்ட இனிமேதா ஏனா வெயில் காலான்றதுனால தயிர்சாதோ தான அதனால வந்து கஷ்டப்படவேண்டா வெறு கூட்டு பொறல் மட்டு வச்சா போது
பரவாயில்ல என்னோட பசய ஏ பைய சாப்ட மாட்டா அதா காலேல எழுந்திருப்ப நீ என்னோட வீட்டுக்கார காலேல வேல அவர் வந்து அங்க ஆற மணிக்கு எல்லா போயிற்ன்னு பாண்டில சேராரு நா அதனால அஞ்சி மணிக் கு எழுந்துடுவ எழுந்து அவருக்கு காலேல சாப்பாடு மட்டு குடுத்துடுவ
உம் ஆமா ஆமா எதாது பண்ணுன் நெனச்ச திரும்ப நீ
தோழி இருக்கீங்ளா
அ அஞ்சு அஞ்சாந் தேதியோ ஆறாந் தேதியோ
தோழி நா சொல்றது கேக்குறீங்ளா
ஆ சேரி ஓகே ஆ ம் ம்
தோழி தோழி வேற எங்யோ பேசிட்டு இருக்கீங்ளா
இல்லல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க இல்ல நீங்க சொன்னத பா த்தா நம்ம என்னமோ வந்து அதாவது அ எ ஒ நம்ம வந்து பாத்து பாத்து செஞ்சாலு டக்குன்னு வந்து இது என்ன பெரிய இதுன் ஒரு பொம்மையை வந்து எப்டி மேல மேல அடிக்கி திடீனு கலைச்சு விட்டா எப்படி இருக்கு அந்த மாரி வந்து மனசு வந்து நம்மளுக்கு கொஞ்சோ ஏனா வந்து நாள் ஃபுல்லா வீட்லதா இருக்கு அதுவே நம்மளுக்கு வந்து மனஒளச்சலாதா இருக்கு இப்ப நம்ம ஆமா இப்ப நம்ம ஒருத்தர வெளில போய் பாத்தோ அப்டின்னா அவுங்கள போய் வந்து ஒரு புது எடத்துக்கு போறதோ இல்ல புது கொஞ்சோ ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கு ஒரு பார்க்கோ ஒரு நடை பயணமோ அந்த மாரில்லா இருந்தா வந்து கொஞ்சோ நல்லா இருக்கு வீட்லயே இருந்தாவே வந்து அதுவே வந்து நம்மளுக்கு மன உளைச்சலா இருக்கு வீட்ல இருக்கறவங்களுக்கு அத மொத புரிஞ்சுக்கணு விடுமுறை நா ட்கள் செரி நாம வெளில கூட்டிட்டு போவோ
ட்டனு ஆமா வெளில இப்ப நம்ம பசங்களே வேற இந்த லீவ்ல ஒரு மாசோ இந்த வெய்யில பச ங்களயு வெச்சுகிட்டு வீட்டு வேலையு செஞ்சுகிட்டு இருக்கிறதே பெரிய ஒரு மன உளைச்சலா இருக்கு அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சோ தெரில ஸ்கூலுக்கு போனா கொஞ்சோ நேரோ கொஞ்சோ நடுவுல அது நம்மளுக்கான டைம் மாரி இரு கொஞ்சோ நம்ம எதா பண்லா போலா இப்ப முழு நேரோ பசங்க பசங்க அதுங்களுக்கு செய்யறது வீட்டு வேல செய்யறது எப் இப்ப என்னடா வாழ்க்கன்ற மாரி இருக்கு
அ சொல்ற மாதிரி படிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து எதாவது ஒரு வேலைக்கு போணு அப்டின்னு ட்ரை பண்ணும்போது வீட்ல இருக்கவுங்க வந்து
பாத்துக்கறதுக்கு பாத்துக்கறதுக்கு ஒரு ஆளுங்கள் இல்லாததுனாலதா ஆமாமா அவுங்கல்லா கொஞ்சோ பாத்துக்கறதுக்கு இருப்பாங்க பசங்க பாத்துப்பாங்க ஆ அது மாரி இருந்தா பிரச்சன இல்ல போயிர்லா நல்லா பாத்துக்கற மாரி எனக்கு இருக்காங்க ஆனா எங்க மாமியா சரியா பாத்துக்க மாட்டாங்க பசங்கள ஒழுங்கா அவுங்ளால அவுங்களு கொஞ்சோ அவுங்ளு வயசானவங்கன்றதுனால அவுங்ளுக்கு சரியா சொல்லி குடுத்து பசங்க இப்டி பாத்துக்கணுனு தெரியாது என க்கு அதனாலயே அவுங்ககிட்ட விட்டுட்டு போக பயோ நம்ம இவ்ளுடு தூரொ கஷ்டப்ப ட்டு வந்து பசங்கள வீணாக்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்ட்டு நா வேலைக்கு போவாம பசங்களே பாத்துட்டு இருந்துட்டோ இந்த வருஷமா ஒரு ஆறு வருஷமா ரெண்டு பசங்களயு பா துட்டு இனிமேல் இப்பதா வேலைக்கு போணுன்ற ஒரு எண்ணோட்டொ வந்திருக்கு ஆ அதுக்காகதா முயற்சி பண்ற அந்த கடவுள் எனக்கு நல்ல வழி காட்ணுனு நெனைக்கிற
கொஞ்சோ பெருசாயிட்டாங்க ஃபுல் டே இருந்தாங்க
ஆ இல்ல அவுங்க வேலய அவுங்ளே பசங்க பாத்துக்கற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம பயப்பட தேவயில்ல யாருமே நம்ப தேவல்ல அவுங்க சாப்ட்டுப்பாங்க நம்ம சாப்பாடு செஞ்சு வெச்சுட்டு போயிட்டு ஆ அவுங்ளே சாப்ப இல்ல இப்பல்லா பசங்க ஒரு ஒரு ஏழு எட்டு பத்து வயசில மெ ச்சுருட்டி ஆய்டு அவுங்க எல்லா வேலையு அவுங்களே பாத்துக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாலே போது ம் நா இப்பெல்லா பெருசா ஆவனுன்னு அவசியோ கெடையாது
ஆமா ஆமா என்ன ஒரு பயோன்னா அவுங்க வந்து சேஃபா இருக்கனு அதே சமயத்துல ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சோ நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்
ஆமா ஆமா ஆமா தோழி ரொம்ப நன்றி தோழி நம்ம திரும்பவு பேசலாமா நேரொ கடந்து விட்டது தோழி
நன்றி சரிங்க